வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
வணக்க தோழி நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி என்ன பண்ணிட் இருக்கீங்க
ம் நா
சாப்பிடலான் ரெடி பண்ணிட்ருக்கே தோழி
ஏ சாப்டிங்கன் சொன்னீங்க
இல்லமா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு
அப்பிடியா என்ன சமச்சீங்க தோழி
இட்லி தான் தோழி
இட்லியா சாம்பாரா சட்னியா இட்லிக்கு
அ சாம்பார் வச்சே தோழி
தோ கே ஓகே என்ன டாபிக் பேசலா தோழி
ஆ நீங்க இட்லி சாம்பார் எப்டி வப்பீங்க தோழி
இட்லி சாம்பார் நா நார்மலா நா வீட்ல அரைக்க மாட்டே மாவுலா கடைலந் கடைலருந்துதா வாங்குவே இட்லிக்கு இருக்கட்டு தோசைக்கி இருக்கட்டு சாம்பார் வந்து இட்லிக்கு வந்து புளி சேர் போடாம செய்வே வெறு சாம்பார் மட்டு மொளகா கிள்ளி சாம்பார் செய்வாங்க இல்லையா புளி சேக்காம அந்த மாரி செய்வே சா பருப்பு பூண்டும் மஞ்சத்தூளு வெங்காயோ தக்காளி காஞ்ச மிளகா சீரகொல்லா போட்டு சாரி பச்ச மிளகால்லா போட்டு வேக வெச்சுருவே அது நல் லா மேஷ் பண்ணிட்டு வெறு கடுகு எண்ண காஞ்ச மிளகா பூண்டு தாளிச்சி அவ்ளதா இட்லிக்கு அந்த மாரி சாம்பார் தா செய்வே தோழி நீங்க
நா எப்டி செய்வன்னா ஆ முக்கால் பங்கு பயத்தம் பருப்பு எடுத்துப்பே சின்ன பருப்புன் சொல்லுவாங்கலையா சிறு பருப்புன் அந்த பயத்தம் பருப்பு முக்கால் பங்கு கால்பங்கு துவரம் பருப்பு எடுத் துப்பே தோழி
உம்
அது வந்து கொஞ்ச நேரோ ஊற வச்சுட் டம்னா நம்மளுக்கு சீக்கிரோ குக்கர்ல வைக்கும்போது நல்ல வெந்து விசில் வந்துரு நல்ல குழைவாவு இருக்கு தோழி அதனால
அந்த சின்ன பருப் பான் சீக்கிரமாவே வெந்துடுவமே தோழி
ஆ சீக்கிரோ வெந்துரு தோழி இருந்தாலு நம்ம கொஞ்சோ வேக வச்சுக்கிட்டோன் வை நம் ஊற வச்சிகிட்டோன் வச்சிக்கோங்களே அது நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆயி கெடைக்கு
ஓகே ஓகே
அதுக்கூட துவரம்பருப்பு போட்ருவோ இல்லையா
அ செரி செரி
நா நல்ல குழைவா கெடைக்கு தோழி ஏனா இட்லி சாம்பாருக்கு கொஞ்சோ குழைவாதா இருக்கணு இல்லையா
ஒஆமா ஆமா
அதனால கொஞ்ச நேரோ ஊற வச்சுட்டு அத வந்து அதுல சின்ன வெங்காயோ தக்காளி
ம்
ச்ச மெளகா இட்லி சாம்பார் குன் பாக்குறப்ப மெளகாத்தூள் போட் அதெல்லா போட்டு மஞ்சத்தூளு விசில் ஒரு ரெண்டு பறீங்னா தன்
ஓகே ஓகே
கேரட்டு உருளக்கெழங்கு இதெல்லா சேத்து நல்லா வேக வச்சோன் வச்சுக்கோங்ளே நல்லா வெந்து குழைவா வந்துரு அதுக்கப்றோ அ கொஞ்சோமா புளி சாம்பார் தாளிச்சு விட்றது தோழி சாம்பு பொடி இங்க சேத்துக்குவ
இதானே அ நா டிஃபன்க்கு காணுன் சொல்லி நாங்க காய்கறி எதுவ்மே சேக்க மாட்டோ இதுவே நார்மல் ரைஸ்க்குந்தா வந்து முருங்கா கத்ரிக்க மாங்கா போட்டு செய்வோ அதுல புளி கரிச்சி ஊத்துவோ சாம்பார் பொடி அதல்லா போடுவோ இது நார்மல் டிஃபன்க்கு தானன் சொல்லி நாங்க கொஞ்ச சிம்பளாவே செஞ்சிடோ
அப்புடியா தொழி அ சரி தொழி இப்ப சாம்ப சாதத்துக்கு எப்டி செய்வீங்க தோழி
தாளிப்புக்கு காய்கறி போட்டு தாளிப்பேன்னா ஃபர்ஸ்ட் எண்ண கடுகுளுத்த பருப்பு சின்ன வெங்காயோ தக்காளிலா போட்டு நல்லா இது பண்ணிப்பே சாட்டே பண்ணிப்பே அதுக்கப்புறோ இத என்னது எந்த காய்கறி போட்றனோ முருங்க்கா கத்துரிக்கா ரெண்டுமே போட்ட அதுவு கூட போட்டு சாட்டே பண்ணிட்டு அது கூட கொஞ்ச சால்ட்டு மொளகா தூள் ஒரு ஸ்பூனு சாம்பார் புடி போட்டு அதுவு சால்ட்டே பண்ணிட்டு தண்ணி கொஞ்ச போடுவே காய்கறி வே வேக அத நல்லா வெந்ததுவு வெந்ததுக்கு அப்புறோ புளி கரிச்சி ஊத்தி நம்ம பருப்பு கடைஞ்சிருப்போல்ல அது ஊட்டி கொதி வரம்போது மாங்கா போட்டுவோ அவ்ளோதா அதுக்கப்புற நல்லா கொதிச்சதுக் அப்புறோ கொத்திமல்லி போட்டி எரிக்கிட வேண்ட்யதா நீங்க எப்புடி செய்வீங்க ரைஸ்கனா ஆமா ஆமா சாதத்துக்கு இப்பிடிதா செய்வோ
அ சாதத்துக்கு பாத்தீங்கன்னா நா வந்து சாம்பார் எப்புடி பண்ணுவன்னா முக்கால் பங்கு துவரம் பருப் பு கால் பங்கு துவரோ பயத்தம் பருப் எடுத்துப்ப தோழி அதியு இது மாரி ஒரு ஃபை மினிட்ஸோ சொல்லுங்க தோழி
நாங்க பைத்தம் பருப்புலா எடுக்க மாட்டோ வெறு தோரம் பருப்பு மட்டுந்தா
சரி தோழி ஏன் கேட்டீங்கனா கொஞ்சோ குழையும் கொஞ்சோ சாப்பார் வந்து ஒரு கொஞ் திக்னஸ் கெடக்கு தோழி டேஸ்ட்டு கொஞ்ச டிஃப்ரண்ட்டா இருக்கு அ கஹ நாங்க வந்து பைத்தம் பருப்பு சேத்துப்ப நா சேத்துப்ப அது வந்துவ் செல பேரு வந்து ஒவ்வொருத்தங்க விதமா சாம்பார் செய்வாங்க இல்லயா
ஆமா
அ நா வந்து கொஞ்சமா பைத்தம் பருப்பு கொஞ்சமா சிறிதளவு சேத்துப்ப தொழி அது கூடவே வெ எங்காயோ சின்ன வெங்காயோ தக்காளி மஞ்சத்தூளு பெருங்காயலா போட் க ஒரு விசில் வச்சதுக்கப்றொம் தனியா நமக்கு தேவையான காய்கறி இப்ப சாம்பாருனாலு செரி மீன் கொழம்பா இருந்தாலு செரி நம்மளுக்கு மாங்கா தா மஸ்ட்டு இல்லையா மாங்காவ போடம் போது ஒரு டேஸ்ட்டே தனிதா வாசமு அப்டிதா இருக்கு
ம் ம்
தோழி
ம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொன்ன மாரி நா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குற
தரி தோழி இப்ப பாத்தீங்கன்னா முருங்கக் பார் மாங்கா கத்துரிக்கா இதல்லா போடும்போது அது ஒரு தனி வாசமா இருக் கோ இல்லயா அதனால ஒரு குக்கர்ல ஒரு விசில் மட் ட்டு வச்சு எடுத்ததுக்கு அப்றொ இந்த காய்கறிலா போட்டு காய்கறி ஒரு அறவேக் க்காடு வந்ததுக்கு அப்றொந் தா நா சாம்பார் பொடி போடுவே த வீட்ல அரச்சு வச்சுருக்க மெளகாத்தூள் போடுவே போட்டதுக்கப்றொ உப்பு போட்டு அ அது நல்ல நல்லா வெந்ததுக்கு அப்றொ கடசியா ஒட்டுமாங்கா அப்டின் சொ சொல்வாங்க இல்லையா அந்த மங்காவ கடசியா தா போட்னு ஏன்னா கொழம்போட கரஞ்சு போய்டு அது கப்பறமா நம்ப தாலிப்பு குடுக்கணுங் தோழி தாலிப்புக்கு பாத்திங்கன்னா நா கடுகு சீரகொ சிறிதளவு வெந்தயொ சிறிதளவு கருவப்பில மஸ்ட்டு தோழி சாம்பார்னா வாசத்துக்கு கருவப்புல போட்டு தாளிச்சிருவந் தோழி அதுக்கப்றொம் பாத்தீங்கன்னா ஆ எறக்கும் போது
சொல் ஓகே ஓகே நீங்க சொல்லும் போதே டெம்ட்டாகுது கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாக்குறே இந்த மாரி ஒரு வாட்டி
சரித் தொழி இப்ப பாத்திங்கன்னா நா தேங்கா அரச்சு ஊத்துவ தொழி சாம்பாருக்கு ஃபைனலா எறக்கப்போம் போது கண்டிப் பாத்தோழி எங்க வீட்டு சைடுல்லா நாங்கல்லா போடுவே நா போடுவே தேங்கா பாத்திங்கன்னா கொஞ்சமா போடணு தேங்காயில வந்து
தேங்காப் போட்டா
நம்மொ நம்ம அன்னக்கி மட்டுந்தான யூஸ் பண்ண போறோ மறுநாள் யூஸ் பண்ண போறதில்லையே
ஓகே அது தேங்கா போட்ணுனா எந்த ஸ்டேஜ்ல போட்ணும
தேங்காய்னா இப்ப தாளிக்கிறதுக்கு கொஞ்சொ மறுடி புளி ஊத்துவோலியா புளி தேங்காயு சேத்து ஊத்தர்து தேங்கா கூடவே கொஞ்சமா சீர கொ பச்ச மெளகா கொஞ்சமா பெருஞ்சீரகொ இது எல்லாத்தயு சேத்து மிக்சில அரச்சிட்டு அது வந்து ரொம்ப நை நைசா அரைக்காம கொஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சொ திப்பி திப்பாவே இருக்கணு அது மாரி அரச்சிட்டு ம் நம்ப வந்து சாம்பர்ல ஊத்து ஊத்திட்டு அப்பறொம் புளியோட சேத்து ஊத்த புளியோட சேத்து ஊத்திட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்றொ தாளிச்சு கொட்னம்னா அ அதுக் கப்றொ நல்ல வா வாசமா இருக்கு சாம்பார் அதுதா சாத சம்பாருக்கு தா நாங்க தேங்கா வெக்கிறது
அப்புடி நாங்க எப்பவுமே தேங்கா யூஸ் பண்ண மாட்டோ சாம்பாருக்குன்னா இல்ல இல்ல எப்பமே து சேத்ததே இல்ல தேங்காக்குல்லா சாம்பார்க்லா தேங்கா சேத்துக்க மாட்டேன் இந்த கறிக் கொலம்பு அது கொஞ்சோம் கி கிரேவி மாரி வேணுன்னா அதுக்கு சேதுப்போ
அப்டியா தோழி வேற எதுக்குலா சாம்பா தேங்கா சேக்க மாட்
ஒருது நல்லா இருக்கா ம் கண்டிப்பா நீங்க சொன்னது ஒரு வாட்டி ட்ரைப் பண்ணி பாக்கணு
ஆ சரி தோழி
என்னது புரியில உங்க வாய்ஸ் பிரேக்காகுது
வேற எந்த கொழம்பு
நாங்க வேற எந்த கொழம் நாங்க மோஸ்ட்டா கொஞ் நெறையா கொழம்புக்கு தேங்கா சேப்போ இப்போ வந்தா மீன் கொழம்புக் மீன் கொழம்பு செஞ்சா அதுலயு தேங்கா சேப்போ காரக் கொழம்பு மாரி செஞ்சா அதுலயு தேங்கா சேப்போ அனா சாம்பார்ல மட்டு தேங்கா சேத்துக்க மாட்டோ
அப்டியா தோழி நீங்க ஒரு மொற தேங்கா நா சொன்ன மாரி கொஞ்சமா அரச்சி அ சாம்பார்ல சேத்துப் பாருங்க தோழி அதோட ருசியே வேற மாத்ரி இருக்கு தோழி அதிகளவு க்காம கொஞ்சோ சிறிதளவு மட்டு தேங்காவ
ரொம்ப நைசா அரைக்காம லேசா திப்பி திப்பியா அர தோழி தேங்கா கூட என்னென்ன வச்சுக்கணு அப்டின்னா கொஞ்சமா சீரகோ கொஞ்சமா பெருஞ்சீரகோ இரண்டு மூணு பச்ச மெளகா வச்சுக்கலா தோழி
மெளகாத்தூள கம்மி பண்ணிகிட்டு ஆமா மெளகாத்தூள கொஞ்சோ கம்மி பண்ணிக்கிட்டு தேங்கா கூட கொஞ்சோ பச்ச மிளகா சேத்து அரச்சு ஊத்தும் போது அது நல்லா மனமாருக்கு தோழி சாப்பிட்றதுக்கு நல்ல ருஸ் சொல்லுங்க தோழி
கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றே எப்புடி வந்துச்சுன்னு
சூப்பர் கண்டிப்பா தோழி
ம் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி பாக்குறே
நாங்க அதிகலவுல இங்க எல்லா கொழம்புலமே தேங்கா சேர்ப்போ தோழி
ம் நாங்க மோஸ்டா சாம்பார்ல சேக் சேக்க மாட்டோ ம் ஆ அதுல இல்லா சேப்போ ம் நாங்களு அப்டிதா எல்லா குழம்ளயு தேங்கா சேப்போ சாம்பார் தவிர
அப்டியா தோழி
ம் ஆமா
சரி தோழி
ஆ சரி தோழி தேங்காய பாத்தீங்கன்னா நீங்க நொம்ப ரொம்ப நைசா அர ச்சிராம கொஞ்சோ திப்பி திப்பியா இருக்கு போதே அரச்சிட்டீங்கன்னா
ஓகே
பேஸ்ன தோழி
கொஞ்சோ கொர கொரப்பா அரைக்கணுமானு கேக்குரே
ஆமா தோழி கொஞ்சோ கொர கொரப்பா அரைக்கணு ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சோ கொர கொறப்பா அரைக்கணு தோழி தொடர்ந்து பேஸ்லாமா தோழி உங்க கிட்ட நறைய சமையல் குறிப்பு தெரிஞ்சுக்கிட்ட நன்றி தோழி
நன்றி பேசினது கண்டிப்பா பேசினதுக்கு ரொம்ப நன்றி ம் குளிப்பீங்களா அது
ஆ